கண் எப்டி இருக்கீங்க சார் நல்லா இருக்கீங்களா
நல்லா இருக்கே மேடம் நீங்க நல்லா இருக்கீங்களா சாப்ட்டீங்களா
நல்லா இருக்கேன் சார் சாப்ட்டாச்சு நல்லா சாப்ட்டுட்டு இதுக்கப்புற என்ன வேல சாப்படனு தூங்கணு சாப்படனு தூங்கணு அதா வேல
கண்டிப்பா நமக்கு அது ஒரு முக்கியமான வேலை என்ன மனுஷங்க எல்லாரு கஷ்டப்பட்டு உழைக்கிறது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா சாப்படணுன்றது தானே சாப்
கண்டி கண்டிப்பா கண்டிப்பா நீங்க என்ன சாப்ட்டீங்க இட்லியா
ஆமா மேடம் எப்டி கரெட்டா சொல்ட்டீங்க
எனக்குதா தெரியுமே
எப்டி மை தடவனீங்களா
இந்த வாட்டி வந்து மை தடவாமலே கண்ணாலே தெரிஞ்சுட்டே
ஓ பரவால்லங்க
ம் இட்லி தேங்காய் சட்னி தக்காளி சட்னி வச்சு சா ப்டீங்க கரெக்டா?
ஆமாங்க நா கூட மொதோ இப்போ டவுட்டோடதா நெனைச்சே உங்களுக்கு சூனியம் எது தெரியுமான்ட்டு இப்ப கன்ஃபார்ம் நீங்க சூனியக்காரியேதா
ஐயயோ அதுக்காக என்ன சூனியக்காரின்னு சொல்லிராதீங்க இந்த டோரா பூஜில சூனியக்காரி வருவால்ல டோரா பூஜி இல்ல அது என்ன சோட்டா பீம்ல அந்த சூனியக்காரின்னு நெனைச்சிராதீங்கன்னே
சோட்டா பீம்லா சூனியக்காரிங்களா தெரியலம்மா நாங்க அது பாத்தது இல்ல
இந்தா இது சோட்டா பீம்தா நடந்துட்ருக்கு.
சோட்டா பீம்ங்களா
ஆமா ஆமா காளியா, பீமு அதுக்கப்புறோ சுக்கி ஆ அந்த மாரி நெறைய கதாபாத்திரங்கள் அதுல வருவாங்க. சோட்டா பீம்ல ராஜு ஆமா
மகாராணி, ராஜா
வேற என்ன அப்ப நீங்களு அப்ப உங்க சிறு சின்ன வயசுல பாத்துருப்பீங்க போல
இல்லம்மா நா சின்ன வயசுல ப்ப பாக்கல இப்ப கூட பாத்துக்கிட்டுதா இருக்கே
ம் அது சரி நல்லாதா இருக்கு அதுல டோலக்பூர் அப்டிங்கிற ஊரு கூட வரு
கண்டிப்பா அதுல வந்து பாத்தீங்கன்னா எதுவு சண்ட அப்பிடின்னு வந்துருச்சுன்னா ராஜா வந்து நம்ம பீம் கிட் ட சொல்லி லட்டு குடுப்பாரு டுண்ட்டூன் ஆன்டி வந்து லட்டு குடுப்பாங்க
அந்த லட்டு மகிம இருக்கு தெரியுமா அந்த லட்டு சாப்ட்ட உடனே நம்ம ஹீரோ பீமுக்கு வந்து நெறைய சக்தி வந்துரு எல்லாத்தையும் போட்டு வெளுவெளுன்னு வெளுத்து விட்ருவாரு
ஆமா ஒரு பயங்கர ஒரு அத் ஒரு பத்து யானைய போட்டு சுத்தி அடிக்கிற அளவுக்கு அவருக்கு வந்து ஒரு பலம் வந்துரு
ஆமா ஆமா அது எப்பிடினு தெரியல அது எப் எப்டி அப்டி ஒரு சவுண்ட் வரும் அப்டின்னு தெரியல
டூன்டுன் ஆன்டி செஞ்சு தர அந்த லட்டுதா
அந்த லட்டுக்கு அவ்ள மகிமை இருக்கு
ஆமாங்க
ஓகே ஓகே நீங்க சின்ன வயசுல ஏதாது காட்டூன் அந்த மாரி எதும் பாத்துருக்கீங்களா
ஆமாங்க சின்ன வயசுலா நா வந்து என் நேரமு கார்ட்டூன் தா நீங்க இப்ப சொல்றீங்க இல்ல சாப்பறது தூங்கறது அப்பல்லா வந்து நான் சாப்பறத கூட விட்டுட்டு பண்ற ஒரு வேலனா கார்ட்டூன் பாக்குறதுதா
அஅ நானு அதே மாரிதா கரெக்டா ஸ்கூல் விட்டு வந்தோனே இதுக்கு முன்னாடில்லா பாத்தீங்க என்னா அந்த பன்னெண்டர மணிக்கு ஆமா பன்னெண்டு முப்பதுக்கெல்லா டோரா பூஜி போடுவாங்க நா ஸ்கூல் வீட்டு வந்துட்டு சாப்பாடு எங்க அம்மா போட்டு கொண்டு வருவாங்க அந்த டோரா பூஜிய பாத்துட்டே தா நா சாப்பிடுவே அது எனக்கு ரொம்ப பிடிக்கும் அதுக்கு முன்னாடி இதுக்கு முன்னாடி திருக்குறள்னு சொல்லிட்டு ஒரு திருக்குறள் ல வச்சு ஒரு கதை மாதிரி பண்ணுவாங்க அதும் பாப்பே அதுவும் நல்லா இருக்கு அதுக்கப்பறம் டோரா பூஜி இன்னொன்னு எனக்கு அது சரியா ஞாபகம் வரமாட்டேங் இந்த பென்சில வச்சு எழுத ந ஏதாது வரைஞ்சா தப்பி வரும்ல அந்த அதுக்கு பேர் கூட ஏதோ ஒண்ணு
ஷக்க லக்க பூம்பூம்
ஆ சக்க லக்க பூம்பூம் அது அது பாப்பா அது அது பாக்க ரொம்ப புடிக்கும் எனக்கு நல்லா இருக்கு அதெல்லா அப்டியே அவ பென்சில வச்சு அந்ணத மாய பென்சில வச்சு வரைவா அது அப்டி வரும் இன்னொண்ணு வந்து இந்த செவத்துக்குள்ள புகுந்து அப்டி மரு இடத்துக்கு போயிரு அது எப்டி எனக்கு அத பாத்தாலே ரொம்ப அதிசயமா இருக்கு உண்மையிலயே நட க்குத இல்ல சும்மா தானான்னு சொல்லிட்டு இந்த மாதிரி நெறைய பாத்திருக்கே நாலா எ சிறு வயதுல
நானு நீங்க சொன்ன அந்த எல்லா ஷோஸூம் பாத்திருக்கே அத எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா ஒரு மறக்க முடியாத நினைவுகள்
ஹலோ ஹலோ ஹலோ